ஹாய் ஹலோ அக்கா கேக்குதா
ஆ உனக் கே
ஆ ஆ கேக்குதுக்கா
என்னா செய்ரீக உம் அல்ஹம்துல்லா நல்லாருக்கே நீ எப்டிருக்க
உம் அல்ஹம்தில்லா
புள்ளைகலா நல்லா இருக்குகளா
ஆ ஒரு புள்ள திங்கா
செர் செரி ஆமா ஒர் பையனு ஒரு பொண்னு சொல்லுச் அது யாருக்கு
ஒரு பையனு ஒரு பொண்ணு சொல்லிச்
ஆ ரசி சொல்ச்சு பிஸ்மினா யாரு
பிஸ்மி தெர்லயே கேள்விப்பட்டது மாறி இருக்கு பேரு
ஆ அது அவ சொன்னா அப்ப அவளுக்குத ஒர் பொண்ணு ஒர் பையனா
ஆ தெரிலே என்னனு
உம்
அப்றோ என்ன சமச்சீங்க இன்னக்கி
சாம்பார் புதினா தொவயல்
ம்
இது அ இது இது செஞ்சோ அது பேரென்ன சேப்பக் கெழங்குனு சொல்வாங்கல்ல
சேப்ப கெழங்கு ஆ அத எப்டி செஞ்சீங்
அத வந்து சிக்கன் மாறி பொறிச்சோ
அப்டிங்ளா நல்லாருக்குமா
அ நல்லாருக்கு நல்ல குட்டிவி தோல சீவிட்டு அ நாங்களே சாப்டதில்ல சந்தைக்கு போனோமா சந்த கடைல வித்துச்சி அதோட சந் செரி வாங்குவோ அப்டினு சொல்லிட் வாய்ன்ட் வந்து இருவ தட்ல இருவ ரூபா இருவரு வாங்கின்வந்து வச்சி இருந்தைங்க அதோட சேரி எல்லாரு வாங்குறாக ஆமா அத தோல சீச்சிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி அத சுடுதண்ணீல போட்டு ஒரு லைட்டா சும்மா நார்மலா பாதியா ரச்சல்ல அவுஸ்டு
பால்பலு பக்கோடா மாரி ஆ
து அமச்சுட்டு அதுக்கப்புற அதுல வந்து கொஞ்ச கான்ஃப்ளவர் மாவு
ம்
சிக்கன் பொடி அதுக்க மொளகா பொடி கொஞ்சோ மஞ்சத்தூள் கொஞ்சோ உப்பு கொஞ் ஆ நல்லாருந்து ச்சு ஆனா என்ன அத சாப்ட்டதுல இருந்து அடுத்து பசிக்க ரீ இல்ல
அப்புடியா அதயே சாப்ட்டுட்டிங்ளோ பொரிச்சுக்கிட்டுருக்கும் போதே
சு நாந்தா பொறிச்சனா
ஆ பொறிச்சுக்கிட்டுருக்கும் போதே சாப்ட்டா ச்சு ம் ஆமா ஆமா சுடு
சேரி வச்சு என்னத்த கண்டோ திம்போ திங்கறதுக்கு தான செய்றோ அப்பின்ட்டு
கால்ஃபிளவர் பக்கோடாவுமே அப்டிதே பொறிச்சுக்கிட்ருக்கும் போதே போயிரு கொஞ்ச வாய்க்குள்ள
அது நம்மளுக்கு நல்லத திங்க சொன்னோம்னா திங்க மாட் இப்ப அந்த இந்த மாறி எண்ணெய்ல பொறிச்சத இதயு திங்க சொன்னா நல்லா திங்குவோ ம்
எங்கம்மாலா கத்திக்கிட்டே கெட
எங்கம்மா வாங்கவே மாட்டாங்க எண்ணெய்ல பொறிச்சத திங்கிறீயேண்டு நாங்க வம்பா அழுது கேப்போ எங்க அம்மாட்டதா அதுக்கிட்ட நா வாங்கியே குடுக்க பொ எதோ இருக்கோ இருந்தாலு அதஇதன்னா சாப்ட கூடாதுன்னு சொல்லீறாங்கல்ல அப்ப சொல்லும் போது எதுனா திங்க கூடாதா அப்டின்னு நம்ம அம்மா என் அத ஒரு பிட்ட போட்றாக
ஆமா சொல்லிட்டா போது அவங்களுக் கு இதனாலதா அதனாலதானு ஆம்மா டாக்டரோட டாக்டரோட அம்மா அட்வைஸ்தா நெறையா இருக்கு
அதனால சேரிந்து நாங்களு அவ்ளவா இ ன்ட்ரஸ்டா இது பண்ண மாட்டோ எ நாங்க இன்ட்ரஸ்டா கே க்லனா இந்த சாயங்கால கடைகள்ல விக்கிறதுதா கேப்போ அதையுமே வாங்கி குடுக் க மாட்டாங்க அது சாப்டக் கூடாது அத வீட்ல செஞ்சு தரேம்பாக
ம் ம்
என்ன வேணுன்னு சொல்லு நா வீட்ல செஞ்சுட்டே கடைல வாங்கி கேக்காத அப்டினு நம்மளுக்குதா இங்கென்ன எண்ணத்த போட்டு எண்ணத்த இது பண்ணி வீட்ல செஞ்சாலு நம்மளுக்கு இது எறங்க மாட்டிக்கிது அது கடைல்- அது கடைல வாங்கியாந்து து ஒரு திண்டு பாத்தாலே
தின்ன ஒரு சிஸ்டர் மேரேஜா கேள்விப்பட்டே
கீதா சொன்னாலா ஆமா மோரேஜ்தா பேசிர்க்காக அடுத் த மாசதா பூவிக்க வர்றாக அதுதா டிசம்பர் செப்டம்பர் ஆயிரு கல்யாணத்துக்கு
சென்னைல வப்பிங்ளா இல்ல ஊர்லதா வப்பிங்களா
இல்ல இல்ல அவங்க சென்னைல கூட்டிட்டு அந்த மா- அவு மாப்பிள வந்து ஐ டி படிச்சிருக்காங்கலா
ஆ
அதனால வந்து அங்கதா வைக்கணு அப்படின்ட்டாக
ம் இவுங்கதா ரசிதாதே ஒரே குசி எனக்கு தொணைக்கு ஒரு ஆள் வருது அப்டின்னு அப்டின்னு ஆமா ஒத்தையில கெடக்கா ம் பாவோ
அவளுக்கு கொஞ்ச இதா இருக்
ஆ ட்ரிப்பு போறாகளா சொன்னாகளா ட்ரிப்பு ட்ரிப்பு போறாங்களா சொன்னாங்களான்னு கேக்குற
எங்கே
கன்னியாகுமரி போறேன்னு சொன்னா ரசி
அங்கேருந்தா இங்க கன்னியாகுமரி வராக
ஆமா அததா கேக்கற உங்களுக்கு வேற எடமே இல்லையா அந்த எண்ட்டுலரு
அதன்ன இங்க எண்டர்லேருந்து அந்த எண்டருக்கு வரையில என்ன கதையா ஒன்னு நா கூட நேத்து கூட கேட்டே வெளில எங்கியு போகலையாடின்னு இல்லடி போகலே இல்லடி இல்லடி
அது கன்ஃபார்மா இல்ல அப்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா போறோ டிக்கெட்லா போடப் போறோ ஆமா மாமியார் என்ன பஸ் ஆமா ட்ரெயின்ல போறாங்களா மாமியா என்னமாச்சு பண்ணி நிப்பாட்டி உட்டுரு அதனால கன்ஃபார்ம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா ஆனா போறா ம் அதே ஒனக் எடையில எவ்வளவோ எடோ இருக்
அதானே எவ்வளவோ பிளேஸ் இருக்கு இப்ப சீ கொடைக்கானல் குற்றாலன்லா சீசனு அங்குட்டுனா போகாம
ஊட்டி கூட ஒனக்கு கொஞ்ச பக்கந்தா அங்குட்
ஆமா அங்குட்டு கிட்டக்கதே அங்குட்டு கோயம்புத்தூர் ஊட்டி கிட்டதே அப்டியாவது போகாம சுத்தி சுத்தி வளச்சு இந்த யோ கன்னியாகுமரிக்
கன்னியாகுமரிக்கு ஆ வர்றாலா அந்த இது கண்ணாடி பொட் பயங்கிர பாலோ அத பாக்க அத ம் அது பாக்குறதுக்கு அவுங்க வீட்டுக்காரரு அவளு வரா நானு சொல்லிட்டே ஏன்டி அங்கேருந்து இங் இந்த எண்டுக்கு வர்ற டிராவல் அலச்சல் தானடி ஒனக்
அதான அது அதுக்கு பக்கத்துல உள்ள ஏரியாலு நல்லா போய் சுத்தி பாத்துட்டு வர வேண்டிய தான அலைச்சல்லையே சுத்திப் பாக்க முடியாதே
அவுங்க ரிலேட்டிவ் ஹஸ்பண்ட் ரிலேட்டிவ்
ஓ சேந்தி எல்லா சேந்து போறாகளோ சேர் சேரி சேரி சேர் போயிட்டு வரட்டு ஆமா நம்மளு எங்க போவுல இந்த இப்டி சான்ஸ்
ஆமா போக முடியு என்னதே இருந்தாலு நம் நம்ம ஆளுகளோட போறது மாரி இருக்காது ம் ம் இன்று அந்த ஃபீலிங் வராது எங்க போனாலு சேரி எங்க அமெரிக்கா கூட்டிட்டு போனாலு செரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கா இங்க இருக்குற ஆ அதுக ஆ இங்கன்ன இருக்குற பீச்சுக்கு போனாலு அது வந்து ரொம்ப ஃபுல்ஃபிலா இருக்கு அதுக கூட போனா மாத்த ஒரு திருப்தியே இருக்காது ஏன்டா போறோ அப்டிதா தோணு அதேதா பொழம்பிக்கிட்டு இருந்தா
அல்லா அல்லா அது உண்ம தே நம்ம இதுல இது போனோம்னா நல்லா நிம்மதியா நம்ம நென ச்ச மாரி இருந்துட்டு வந்துர்லா இங்க போனோம்னா ஐய அவுக இருக்காகள ஐய இவுக இருக்காகளான்னு அந்த ஃபீலிங்கோடையே போயிட்டு எப்டி போனோமோ அப்டியே திரும்பி வந்துருவோ அந்த கதையாதா இருக்கு ம்
அது
ஆமா ஆமா ஒரு இ சும்மா அலஞ்சிட்டு வந்தா அப்டிங்கிற ஒரு ஃபீல் தா தோணு ம் நா மொத அனுபவத்துல போயிருக்கே இல்லம்மா எனக்கு இங்க சிக்கல்
சிக்கலா சிக்கல்ல எந்த எடோ
சிக்கல்ல உள்ளக்க ராஜக்கல்பாளையன்டு ஒரு இது போதா
அப்டியா எனக்கு தெரில ஆனா மதினா நகர்ன்னு தெரியுமா ஒங்களுக்கு
ஆ மதினா நகருக்குன்னா உள்ள போணு எங்க ஊரு
மதினா நகரையு தாண்டி போணுமா நீங்க மதினா நகர்லதே எங்க மா மாமி இருக்காங்க எங்க அத்தாவோட தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க மதினா நகர் போயிருக்கே அடிக்கடி
உள்ள போகணு
அங்குட்டு உள்ளக்கே போணுமா அந்த அந்த ரோட்ல தா போவே ஆனா
ஆமா அந்த ரோட்லதா போவோ ம்
பக்கந்தான ஒங்களுக்கு
கிட்டக்கதே கூட்டிட்டு போணும்ல்ல வேல வேலன்ட்டு வேலன்ட்டு ஓடுறது ஒரு நகராதுகளா ஆத் சாரி அக்கா எனக்குன்னே ரொம்ப மோசோ ம் ஏன்னா என்னால முடியல ரொம்ப சமாளிக்க முடியல என்னாலன்னா
ம்
ம் மகப் பேர் என்ன
ஜெய்னா மர்யம்
ஜெய்னா மரியமா சே
ம் ம் ட்ரீட்மெண்ட் எதுவு பாக்றீங்களா
ஆமாமா போய்கிட்டுதே இருக்கோ
சேரி சேரிங்க்கா ஆமா அத திண்டாலே நால்லா ரெண்டு வருஷோ நானு சாப்ட்டேக்கா மாத்தர
பி சி ஓ டியா இருந்துச்சி ஆ முன்ன ரெண்டு வருஷந்தா இப்ப அஞ்சி வருஷமா தின்னுட் ருக்கே
ஆ அத திண்டாலே என்னமா போட்
இப்ப வந்து எனக்கு விட்டுட்டாக எனக்கு வந்து மாத்தரைய விட்டுட்டாக ஏ என்னாச்சி பண்ணி இவ்ளோ மாத்தர போட்டு எனக்கு நிக்கலங்கவு ஏ வீட்டுக்கார செக் பண்ணி அவுங்களுக்குதே அணுக்கள் கம்மி யா இருக்கா
அப்டியா ஆ அத ஆரம்பத்லயே பாத்துருக்கலாம்ல்ல
பாக்கமாட்டேன்டாளுக அவளுக என்னமோ சொல்றா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாம ஃபர்ஸ்ட் மூணு மாசோ நின்ருச்சி
ஆ
நிண்டு மூணு மாசத்துல அபாசன் ஆயிருச்சி
அச்சச்சோ அப்டின்னா தங்குமேக்கா அடுத்தடுத்
ஆ மூணு மாசோ நின்னு அபாசன் ஆயிடுச்சி அபாசன் ஆனது அதுக்கடுத்து நாலஞ்சி மாசமா இருந்து பாத்தே நிக்கவே இல்ல அதுக்கப்பறோ தா போய் ஸ்கேன் போட்டா ஒங்களுக்கு நீர் கட்டி இருக்கு அப்டின் றாலுக அதுக்கப்பறோ சேரி நீர்க்கட்டி இருக்குன்டாலுகளேன்னு ஆத் சரியா போய்டுன்னு மாத்தரய மாத்தரய போட்டு அது நிக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லா பண்
ஆத்தாடி ஊசி நால்லா ரெண்டு வருஷோ ஊசி போட்டுட்ருக்க ட்ரீட்மெண்ட் எடுத்தே
ஆத்தாடி நானுந்தே இப்ப நா எவ்ளோ ஊசிப்போட்டுட்டே தெரியுமா ஆனா எங்கம்மானா திட்டுவா இன்ன வரைக்கு திட்டுவாக டாக்டரே என்ன திட்டிருச்சு ஒரு கொழந்தைக்கு ட்ரை பண்ணுறவ ஆறு மாசத்துக்கு மேலே எந்த ட்ரீட்மெண்ட்டு எடுக்கக்கூடாது
ம்
அது வந்து கொஞ்ச வந்து கூட எடுத்துட்டீங்க இப்படின்னி எடுத்தீகன்னா வந்து வந்து உங்க கருப்ப பைதா வீணா போகும் ஒரு ஹெல்த் து இல்லாம போய்விடு அப்டின் சொல்லிச்சு நானு எடு எடுக்காத டெஸ்டு இல்ல
ம்
எல்லா டெஸ்ட்டு எடுத்து வ எல்லா டெஸ்டு ஓகே நார்மல் அப்படினு சொல்லி செய்யு
ம் ம்
சேரி சரி இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது இதுக்கு மேல நம்ம செய்ய முடியாதுனு சொல்லிட்டு கேக்கலாமா
அக்கா ஒரு நிமிஷ பண்ணாவா அப்புற ம்